டா
என்னடா பண்றா எப்டி இருக்க
நல்லா இருக்கே கா நீங்க
ஆ நல்லா இருக்கே டா பேசி ரொம்ப நாளாச்சு
கட ஓப்பனிங்கு கூப்டே வரவே இல்ல
ஆ என்னடா பண்றது கொஞ்சோ வேல அதனால வர முடியல தப்பா எடுத்துக்காத
பரவால்ல கா பரவால
அப்புற கடையெல்லா எப்டி போது
நல்லாதா கா போது இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோ ஆச்சு ரெண்ர மாச கிட்ட ஆச்சு இப்பதான ஸ்டார்ட் பண்ணிருக்கோ
இப்ப ஏதாவது கூட்டம்ல்லா வருதா ஓரளவுக்கு
நார்மலாதா கா இருக்கு அவ்ளோ ரஷ்ஷு அப்டின்னு சொல்ற அளவுக்குலா இல்ல இன்னி கொஞ்சம் வெளியே தெரியணுல இப்பதா ப்ரொமோஷன்ஸ்சுக்கு குடுத்துட்டு இருக்க அதனால இன்னி கொஞ்ச நாள் ஆகணுல வராங்க புது கஸ் ஸ்மஸ் நெறைய பேர் வராங்க வாங்கினவங்களு திருப்பி வராங்க
ஆ ஆ ஆ
அதனால அப்டியே போகுது எதுவா இருந்தாலு நம்ம ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வெயிட் பண்ணனு கா சப்பறந்தா டிசைடே பண்ண முடியு
சேரி சேரிடா இப்ப எப்படி ஃபுல் டைமா இல்ல இந்த ச இப்ப மத்தியானத்துக்கு மேல இல்ல சாயங்காலம் மாறி அ
இல்ல சா ஃபோர் ஓ கிளாக் டு நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கு இருக்கு
சேரி சேரிடா ப்ப அங்க என்னெல்லா பண்றீங்க என்னென்ன டிஷ்ஷஸ்லா பண்றீங்க
நார்மலா அந்த கார்க்ல எக் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல்ல அந்த எக் ஐட்டம்ஸ்சு அப்புறோ வேஃபில்ஸு பபுள் வேஃபில்ஸு அப்றோ ஃப்ரென்ச் ரைஸ்சு பெரி பெரி ஃப்ரைஸு பீஸா பர்கரு மோமோஸ் சே நகேட்ஸு
சேரி சேரிடா
அந்த மாரிதா அப்பற ஐஸ்கிரீம் எல்லா வச்சிருக்கே
ஆ ஆ ஆ
எல்லாமே வேணுல்ல எல்லாமே ஒரே எடத்துல கெடைக்குதுன்றப்ப சாப்பிடுவாங்கள இந்த பிரௌனி கேக் கு அதெல்லாமே தா பண்றே
சேரி சேரி அது இப்ப இ இது எல்லாமே நீ வீட்லயே ரெடி பண்ணிக்கிறதா இல்ல வெளிலயும் வாங்குற மாரி அந்த மாரி ல்லா இருக்காடா
இல்ல அக்கா முக்காவாசி நம்ம ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தா வாங்குறோ இப்போ பிரண்ட்ஸ் ஃப்ரைஸ் எல்லாத்துக்குமே பேக் பாக்கெட் வந்துரு அந்த பாக்கெட் ஓபன் பண்ணி நம்ம பொறிச்சு குடுக்கற மாதிரிதா இருக்கு எல்லாமே முக்காவாசி அதே மாதிரிதா
ஆ ஆ ஆ பிரௌன்னிஸ்லான்டா
பிரௌன்னிசெல்லா கடையில போய் பேக் பண்ணிருவே தா
சேரி சேரிடா அந்த ரெசிபிஸ்ல எனக்கு அந்த ப்ரௌனி எல்லா எப்டி பண்றதுன்னு சொன்னனா வீட்டுல பயே கேட்டுட்டு இருக்கா
சேரி சேரி இத அனுப்பிச்சு விடுறே அது ஒண்ணு பெரிய விஷயோல்லா இல்லத்தா
நீ இப்ப சொன்னா கூட நா அப்டியே நோட் பண்ணிக்குவே
நா எப்படி செய்றதுன்னு சொல்றே அளவு மட்டு நா எழுதி வச்சுருக்கே அத நா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறே
ஆ சேரி
இப்ப நார்மலா இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் முட்ட ஆட் பண்ணிட்டு முட்டய நல்லா பீட்டரு வச்சு பீட் பண்ணனு அப்பதா இந்த ஃபிளபியா ஃபஜ்ஜியா வரும்
ஆ ஆ
ஆ முட்டய நல்லா பீட் பண்ணிட்டு இன்னொரு பவுல வந்துட்டு டபுள் பாயில் மெத்தட் பண்ண தெரியுமா கீழ ஒரு குண்டால வந்துட்டு தண்ணி ஊத்திட்டு மேல ஒரு குண்டா வச்சு அதுல வந்துட்டு ட்டு சாக்லேட்டும் பட்டரும் போடணு டார்க் ஃபாம் பவுடரும் பட்ரூம் போடணு
ஆ ஆ
போட்டு அதையு நல்லா மெல்ட் பண்ணிரனும் மெல்க் பண்ணிட்டு அத எடுத்து வச்சிட்டு அப்டியே அந்த முட்ட இது பண்ணிருக்கோல
ஆமா
அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிறனு
சேரி டா
மிக்ஸ் பண்ணிட்டு அது அப்பறோ ட்ரை இன்கிரீடியன்ஸ்லா தனியா எடுத்துக்கணு மைதா கொக்கோ பவுடுரு பேக்கிங் பவுடுரு ஆ சால்ட் ஒரு பிஞ்ச் போடுணு அப்புற வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு அந்த இதுலயே ஊத்திண்ணு
அந்த பீட் பண்ணி வச்சிருக்கதுலயே ஊத்திற்னு
சிலைய ஊத்திற்ணு எக்க மட்டுதா பீட் பண்ணு காம்பவுண்டியு பட்ரும் பீட் பண்ணீங்னா திரிஞ்சி வந்துரு ஆனால அது பீட் பண்ணக்கூடாது மிக்ஸ் மட்டுதா பண்ணனு டபுள் பாயில் மெத்தடுல பண்ணிட்டு அத எப்டியே அந்த முட்ட கலக்கி இருக்கோல அந்த குண்டால அப்டியே மாத்திருங்க மாத்தி நல்லா கல க்கிட்டு அப்ப கலக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாரி ப்ரௌனிஷ் ஷேட்ல வரு ஏன்னா முட்டையு கொஞ்சோ ஒய்ட்டிஷ் ஷேட்ல ஆயிரு பீட் பண்ணும் போது பேல் கலர்ல ஆயிரு அப்ப நல்ல ஒரு கிளாஸியா ஒரு லுக் குடுக்கு நல்லா மின்ற மாரி இருக்கு அது பாக்கறக்கே அதுக்கப்றோ அதுல வந்து ட்டு ட்ரை டி இன்க்ரிடியன்ஸ்லா ஆட் பண்ணிறனு மைதா அ கொக்கோ பவுட்ர்ரு
அதெல்லா எப்டி சி இந்த மாரி இந்த ஜல்லடைல வச்சி ஜலிப்பாங்ளா அப்
ஆ ஜலிச்சிருங்க ஆமா ஜலிச்சி சேத்துக்கணு
ஜலிக்காம சேத்தனா
ஜலிக்காம சேத்துதா எனக்கு தெரியாது நா கடேல குடுக்கறனால ஜலிச்சிதா சேத்ரே ஏதோ கல்லு இருந்துற கூடாது இல்ல ஏதோ ஒரு இது இருந்துற கூடாது அந்த லம்ஸ் மாறி இருக்கக்கூடா கட்டி கட்டியா இருக்கக்கூடாது
சேரிடா
அதனால ஜலிச்சிருங்க நா ஃபஸ்ட்டு எல்லாத் தயுமே தனித்தனியாவே ஜலிச்சி வச்சுருவே மைதாலா வாங்கிட்டு வந்தோனே ஜலிச்சிதா டப்பாலே மாத்துவே
ஆ ஆ ஆ
ப்போதுமே நம்மோ பேக்கெட் தான வாங்கறோ அதனால அது பிரச்சன இல்ல அது கட்டி ஆகாது கட்டியா இருந்துச்சினா அதையுமே ஜலிச்சுருங்க
சேரிடா
அப்ப அப்டி பண்ணிட்டு அது எல்லாத்தையு போட்டுட்டு கட் அன் ஃபோல் மெத்தேட்ல மிக்ஸ் பண்ணு ரொம்ப கலக்கிற கூடாது ரொம்ப கலக்னோனா அப்றோ பேக்காய் வராது அதுக்கப்பறோ ஆ பவுட்ரு சுட அ ஆட் பண்ணு
சேரிடா
அ பவுட்ரு சுக அ சொல்ல மறன்ட்டே பாத்தீங்ளா பவுட்ரு சுகரு கரும்பு சக்கரையுந்தா முட்டையோட சேத்து திருப்பி அடிக்கணு இருங்க ஃபர்ஸ்ட்லருந்து சொல்ற முட்டைய அடிச்சிட்டு பவுட்ரு சுகரு கரும்பு சக்கர போட்டு அதை நல்லா திரும்பி பீட்டர் வச்சு பீட் பண்ணிருங்க
சேரிடா
அதுக்கப்றோ அதுலயே கொஞ்சோ வெண்ணிலா எசன்ஸ ஊத்திக்கோங்க அதுக்கப்பற மேலு சாக்லேட்டயு ப ட்ரயு பண்ணுங்க மெல்ட் பண்ணத மெல்ட் பண்ணத அதுல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ட்டோமா
ஆ
மிக்ஸ் பண்ணிட்டு மைதா கோக்கோ பவுட்ரு அ ஆ அப்பறோ பேக்கிங் பவுட்ரு சால்ட் ஒரு பின்ஞ்சு போட்டு சட்டில் ஃபோல் மெத்தேட்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டின் எடுத்துக்கோங்க டின் எடுத்து அதுல வன்ட்டு ஆயில் போட்டு ஃபுல்லா கிரீஸ் பண்ணிருங்க அ ஃபுல்லா டின்ல ஃபுல்லா ஆயில் பண்ணு அந்த மாரி பண்ணணு
ம்
பண்ணிட்டு அது மேல வன்ட்டு பட்ரு ஷீட்டோ பார்ச்மெண்ட் பேப்பரோ எது இருந்தாலு ஓக்கே
சேரி
ரெண்டுல எதையாச்சு ஒன்னு வன்ட்டு அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு
ம்
ஆஹ் ஓவன் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணணு ஓவன் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷோ ப்ரீ ஹீட் பண்ணணு ஒன் எயிட்டி டிகிரீஸ்ல டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணனு பேக் மோட்ல
சேரிடா
ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அந்த பத்து நிமிஷோ ஆயிருக்குமா ஆனதுக்கு அப்பறோ இது வரு ட்டு அப்டியே எடுத்து உள்ள வச்சிருங்க வச்சுட்டு ஒரு டுவென்டி செக் வித் பேக் காரத்து
ம்
அ தேர்ட்டி மினிட்ஸ் ஆகாபோது நீங்க வெளிய எடுத்து ஒரு குச்சி வச்சி குத்தி பாருங்க அ எதுவுமே ஒட்டாம அந்த குச்சி மட்டு வெறுமேன்ன வரணு
ஆ சேரி அப்டி வந்துச்சின்னா வெந்திரிச்சின்னு அர்த்தோ
வெந்திரிச்சின் அர்த்தோ இல்ல ஏதாச்சும் லைட்டா ஒட்டிட்டு வருதுன்னா இன்னி கொஞ்சோ வேகணுனு அர்த்தோ
சேரி
இனி கொஞ்சோ வேகணுனா இன்னொ ஃபை டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்பறோ திரும்பி குத்தி பாத்தீங்கனா தெரியு அதுக்கப்பறோ அது அப்டியே வெளிய வச்சுரனு கொஞ்சோ ஒரு ஒரு ரெண்டு மணி நேரோ மூணு மணி நேரத்துக்கு அத அப்டியே ரூம் டெம்பரேச்சர்லயே கூழாயிரு அப்டியே அது சூடு அப்டியே போகணு அதுக்கப்பறோ தா தின்லருந்தே எடுக்கணு அதுவே தின்லேருந்தே எடுக்க கூடாது எடுத்தீங்கன்னா அது ஒரு மாரி ஒடைஞ்சிரு
ஆ ஆ ஆ
அதனால அது அது வரைக்கு டின்ல இருந்து எடுக்கவே வேண்டா அதுக்கு அப்பறமேட்டு நீங்க எடுத்தீங்கன்னா போது ஆ நல்லா ஆரணது கப்றோ அந்த பட்டர் பேப்பரை புடிச்சு இழுத்தீங்கனா அப்டியே கேக் மேலே வந்துருல சைடுலயு பட்டர் பேப்பர் போட்ருப்போல்ல
ஆமா
அப்டியே அந்த பட்டர் பேப்பர தூக்குனீங்கனா வந்துரு அப்டியே எடுத் த்துடு நீங்க பீஸ் போட்டுக்கலா இப்ப இதுலயே நீங்க இன்னி சாக்லேட் ல ஆட் பண்ணு அப்டினா அந்த மாவு ஊற்று ஊத்துறோல அந்த டின்ல
ஆமா
அதுக்கப்பறோ வந்ட்டு அதுலயே வந்ட்டு காம்பௌண்ட எல்லா ஆட் பண்ணிக்கோங்க அங்கங்க சாக்லேட் போட்டுக்கோங்க நட்ஸ் வேணுனா நட்ஸ நல்லா நொறுக்கி சேத்துக்கோங்க
சேரிடா ஏனா அவ உள்ள இந்த பிரௌனிக்குள்ள சாக்லேட் இருக்கும்ல அப்டிதா கேக்குறா அவே அப்டி தா
ஆ அதா அப்ப காம்பவுண்ட் வந்துட்டு வாங்கிக்கோங்க அதையுமே சட் பண்ணி சட் பண்ணி குட்டி குட்டியா சட் பண்ணி ஒரு பத்து பீஸ் ஒரு இருவது பீஸ் அந்த மாரி போட்ருங்க உள்ள சின்ன சின்னதா அத வெட்டி
உள்ள அந்த மா
மாவு குள்ள ஆ அது அப்டியே உள்ள போயிரு அதுவே உள்ள போயுரு அந்த வெயிட்டுக்கு மாவு லூஸா தான இருக்கு அது கொஞ்சோ மேல இருந்தாலு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாதா இருக்கு அதனால அது பிரெச்சன இல்ல
சே ரிடா நானு இத எப்டினு செஞ்சு பாத்துட்டு என் பையன்ட குடுத்து சாப்ட சொல்லி எப் எப்டி இருக்குன்னு பாத்துட்டு உனக்கு சொல்றே அது ஏனா ரொம்ப நாளா கேட்டுட்டு ருக்கா. அதா செரி எப்டின் தெரிஞ்சா நம்ம செஞ்சு குடுக்கலாம்ல.
ஆ அப்ற வீட்ல லீவ் விட்டாசில்ல நம்மளு ஏதோ ஒன்னு செய்ய வேண்டியதுதான
ஆ ஒரு நாள் நா அவன கடைக்கு கூட்டிட்டு வரே அவனுக்கு இந்த நீங்க மொஜிட்டோலா செய்வீங்களா கடைல உங்க ஷாப்ல ஏன்னா அவனுக்கு இந்த கிரீன் ஆப்பிள் மொஜிட்டோ இருக்குல்ல அதுனா அவனக்கு ரொம்ப புடிக்கு நமக்கு அத வீட்லல்லா செய்ய தெரியாதா சரி கடைக்கு இது கூட்டிட்டு போனா வாங்கி குடுப்ப செரி ஒரு நாள். அ மறுபடியு ஹாஸ்பிட்டல் போவ அப்ற இது போய்ட்டு வந்ட்டு. ஒரு நாள் ரெஸ்ட் கெடைக்கைல அங்க கூட்டிட்டு வரே
செரிக்கா செரி அது ஒன்னு பெரிய வேலல்லா இல்லக்கா மொஜிட்டோக்குமே. அந்த சிரப் கெடைக்குது பேசாம சிரப் வேணா நீங்க வாங்கிக்கோங்க. சிரப் வாங்குனீங்கனா நார்மலா நம்ம செவன்ப்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஊத்துறதுதா பெருசாலா அதுக் வேல இல்ல
ஆனா அதுல பச்சை மொ இங்க இங்க வாங்குற கடைலலா இந்த பச்ச மொளகா அந்த புதினா தல அதெல்லா போடுறாங்களா இந்த ஜிய சப்ஜாவித ஐஸ் கட்டி அதெல்லா- போட்றாங்க
என்னா நாங்க எப்டி பண்ணுவோனா ஐஸ் கட்டி போட்டுட்டு அந்த மொஜிட்டோ சிரப் ஊத்திட்டு அதுக்கப்பற அ அதுலயே லெமன் போட்டுட்டு புதினா போட்டுட்டு லைட்டா ஒரு பின்ச் மட்டு சாட் மசாலா ஆட் பண்ணுவோ ரொம்ப கம்மியா. கொஞ்சோ அந்த பிஸ்ஸினஸ் வரத்துக்காக அத ஆட் பண்ணுவோ
சேரி செரிடா
அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சீங்னா நல்லாதா இருக்கு நீங்க ஒரு டைம் வரும்போது இங்கே குடிச்சு பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா அப்போ அந்த எஸ்என்ஸ் அப்டியே வாங்கிக்கோங்க.
சேரிடா. சேரிடா செரி பாரு நா கூப்புற எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு வீட்ல அம்மா வேற கூப்டுறாங்க நா என்ன
ஓகேக்கா ஓகே ஓகே பாய்.
ஆ பாய்டா.